ஆ
எங்க எடுக்க மாட்டியோன்னு நெனச்சே ஏன்னா ரிங்கே ரிங் போன சவுண்டே கேக்ல எனக்கு
ருக்கே பையன தூங்
ம் ம் ம் ஹலோ ஐ கேக்குதாடி
கேக்குதா
ம் கேக்குது கேக்குது சொல்லுனா நீ பிரியாணி அழுவு பிரியாணி அழுவுச்சா
சமையதுல்லான் போச்சு முன்னாடி நாளே நைட்லே என்ன ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிது என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரில
ஏ பையே இப்ப புதுசு ம்
நானு விட்டுட்டு வந்த பேருக்கு ரொம்ப அழுதுட்டேருந்தா கடுப்பாவுள்ள
ம் ம் ம்
அதுக்கப்றோ ரெண்டு போட்டு போ ரெண்டு போடு போட்டாலும் போடுவாங்க
ம் ம் ம்
அம்மா நீ விட்டுட்டு போனக்கப்றோ நீ விட்டுட்டு போனதும் என்ன அடிக்கிறாங்கம்மா ப்ளீஸ்மா என்ன விட்டுட்டு போய்டாதம்மா ப்ளீஸ்மா அப்டிங்து அது ஒரு மாரி மனசு கஷ்டமாருக்கு ஆனா என்ன பண்றது எங்க வீட்டுக்காரு ரியாலிட்டி அதுதான்னு அவளுக்கு சொல்லு அப்டின்னு சொல்றாரு அவரு சொல்லியுமே ஒண்ணு வேலைக்கு
என்னாலயுமே இது ஏத்துக்க முடில அடிப்பாங்ளா விட்டுட்டுப்போனா அடிப்பாங்க அடிப்பாங்களா
அது எப்டி ப்ரஷா இருக்குன்னு வச்சுக்கோயே
அடிப்பாங்கன்னா மெரட்டுவாங்க மெரட்டுனாதா அதுங்க கம்முன்னு இருக்குன்ற மாரில்ல
அழுவுறதுனால அத பாத்துட்டு இன்னும் ரெண்டு கொழந்தைங்க அழவுறதுக்கான சான்சசு இருக்கு
ஆமா ஆமா
ம் ம் அதனால கண்டனியூஸா அழுதுட்டேருந்துச்சுன்னா கொஞ்சோ சமாதானப்படுத் துவாங்க அது சமாதானோ ஆச்சு இப்போ நாமளுமே நமக்கு அ க்ளாஸ் எடுக்கணு போணு வரனு சமாதானப்படுத்திட்டே இருக்கிறது வேலயா இருக்காதுல்ல
ம் ம்
க்ளாஸ் எடுக்கணும்னா ஒரு கொழந்தையே பாத்துட்டு இருக்க முடியாதுல்ல அதுக்கப்றோ ப்ரேக் வரு அது குடுக்கனு இது குடுக்கணு அவுங்களுக்கு ஒரு இது
ம் சோ ஏ பையனுந்தா டெய்லி ஸ்கூலுக்கு போவ வேணா ரம்யா ஏதாது வாய தொரந்தனா பிச்சு எடுத்துறுவே இப்ப ஒருத்தவரு என்னன்னா அன்னக்கி சாப்பாடு ஊட்டினே இருக்கும்போது நீங்க அந்த பெட்டு கடைல வேல செய்ற அங்கிள் ஒருத்தர் வந்தாருடி
ம்
தலகாணி ஒரய சைக்கிள் புல்லா வச்சு தள்ளினு வந்தாரு வெள்ள சாக் கு மாரி இருந்துதே ஐயயோ அங்கிள் நீங்களா வாங்க வாங்க இதோ இவன கொஞ்சோ மெரட்டிட்டு போங்களே வெச்சு சாக்குல கட்டி தூக்கின்னு போறீங்களான்னு சும்மா இது பண்ண அவரு வாடா வாடா வா வா சாப்லையா வா சாக்ள கட்டி தூக்குனு போற அப்பில்லா வந்து இவரு கொஞ்சோ மெரட்டுனாரு பாரு அதுலே இருந்து வெள்ள சாக் அதுனாலே பயோ அந் அதே அதே நாள்ல என்ன பண்ணாருனா டாடா ஏசியில வந்தாரு திருப்பி பெட் எத்தினு போவ அப்பயு அதே மாரிதா வந் அதுவே வரியாடா வாடா வாடா வாடா வா வா அதுலேருந்து அவருக்கு வெள்ள சாக்குனா பயோ வெள்ள சாக்கர வரனா அம்மா வேணமா வேணமா நா ஆ வாங்கிக்கிற மா மா வேணாமா வேணாம்மா நா தூங்கிற்றமா ரொம்ப கொஞ்சோ இப்ப வல்கரா இருக்கான்டி எப்டின்னா வந்து இப்ப டிவி ல குக்கல்லனா டிவி ரிமோட்ட நா தூக்கி போட்டு ஒடச்சுருவ டிவி ரிமோட்ட தூக்கி போட்றா அடிக்கிறா நா உன்ன அடிச்சுடவா இப்ப நா உன்ன பண்ணிடவா அப்டின்றா நானு அது வந்து சேரி இது இது வந்து இந்த பேஸ் இது அவ வந்து மாறிடுவா பொறுமையாவு போற இப்ப கொஞ்சோ திட்டவு செய்யறே அடிக்கவு செய்யறே நானு
அதுக்கப்றோ ரெண்டு பேர் பண்ணணு இப்போ இவங்களையு பாக் இவளையு அவளையு பாக்கனு இவள பாத்து அவ பண்ணுவா அவள பாத்து இவ பண்ணுவா
ம் பண்ணுதே பண்ணுது பண்ணு ஏ பொண்ணு அவன மாரியே வந்து அந்த சோபா மொகன கை எல்லா வைக்கிற எட மாரி இருக்குல்ல சோபால உக்காந்து அந்த என்டு டு எண்டு அந்த எடத் துல ஏறி படுத்துக்குவா அந்த கருப்பு மூவில சூர்யா வந்து படுத்துன்னு இருப்பானே ஒரு சாங்குக்கு கால் மேல கால் போட்டுன்னு அடி சண்ட வருமே ராத்து ராசன் பாட்டுக்கு
சோ அந்த அளவுக்கு எல்லா மைனூட்ட நோட் பண்ண மாட்ட நானு
ஆ புரியில
அந்த அளவுக்குல்லா நோட்டீஸ் பண்ல நா
அந்த சாங்கு ஒரு சாங்கு இவ இந்த வீடியோல கூட நா வெச்சிருப்பா பாரு அத அவ பர்த்டே வீடியோ போட்டான்ல அதுலயுமே இருக்கு பாரு அப்டியே கால் மேல கால் போட்டுண்ணு கைய வெச்சுன்னு தலையில கை வெச்சுன்னு படுத்திருப்பா ராத்தராச பாட்டு ஸ்டார்டிங்ல அந்த மாதிரியே இது ஏறி அந்த மொகனையில உக்காரேன்னு உக்காந்துது மகராசி ஊந்துது பாரு பொத்துனு ஊந்துது அப்டினு மண்ட மடாருன்னு சவுண்ட் அப்டியே பெத்த வயிறு கலங்கினு ஓடி வர பாரு சாமி அறையில இருக்கிறே நானு பெருக்கினு இருந்தே திடீர்னு டமார்னு சவுண்டு மண்ட அடிச்ச சவுண்டு நல்லா தெளிவா கேக்குது போனா உழுந்து கெடக்குது அழுவுது வீர் வீர் வீர்ன்னு கத்துது பாரு அய்யோ எனக்கு அப்டியே என்ன பண்றதுன்னே புரியல
ம்
ஒண்ணு பண்ண முடியாது சேர்ராம்மா அப்றோ உழு நீ அதுல உக்காராதன்னா அதுலதா போய் உக்கார்ர பட்டக்ஸ் வந்து கீழ படியாது சோஃபால படியாது தனியா அவருக்குன்னு ஒரு மனக்கட்ட வேணு அங்க மாமியார் வீட் ஒரு மனக்கட்ட இருக்கு சின்னதா இருக்கு அது பட்டக்ஸ்குன்னே அந்த புள்ளையார்காக வாங்கி வெச்ச மட்ட மனகட்ட அது இது எடுத்து எடுத்து போட்டு உக்காந்துக்கு சேரி சொல்லிட்டு உட்டா அதே மாரி சின்ன சேர்ல இங்க என்ன பண்ணுதோ அவ எப்டி எப்டி எல்லா பண்றானோ அவ என்ன தடவுறதுக்கு அவ்ளோ அழ அழுவா ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா தடய் உட்டனா ரெண்டா கிடுவா வீட்ட அதனால தூங்குறப்ப தடவி விடுவோ மோஸ்ட்லி நானு இதுக்கு என்னன்னா என்ன தடவனா அம்மா வேணா வேணா அம்மா அம்மா வேணாம்மா வேணா தெளிவா சொல்லுது ஆமா என்னென்னத்துக்குல்லா எத எது பண்றானோ அததெல்லா பண்ணுது முன்னல்லா வந்து அடி வாங்கினு வருவோ இப்ப டிஃபன் பண்ணுது
பன்றாங்கப்போ அக்கா பசங்க இருக்காங்கோ அப்புடியே பண்ணுவா அதுக்கே தா அத பாக்கம் சொன்னது நா திட்டுவே நீ பாரு நல்லது நீ பண்ணா இது பண்ணுவா ஏன்னா அதுங்களுக்கு வந்து நல்லத விட கெட்டது ரொம்ப ஈஸியா
கிராச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ப வந்து நல்லதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டோ கெட்டதுக்கு தா பசங்க கிட்ட ரியாக்ட் பண்ணுவோ
உம்
அதனால அதுங்க சீக்கிரோ கிராஸ் பண்ணுங்க தா என்ன பண்ற சொல்ற என்ன பண்றது
ம் இன்னு பண்றதுல்ல நம்மதா வேற எது இல்ல
ஆ கடுப்பா இருக்கு என்னன்னே தெரிய இல்லஓ அது பயங்கர அது நீங்க சொன்னல அந்த வீட்டரு இப்ப யோசிச்சாலு யோ கொஞ்ச கொஞ்சமா யோசிக்க யோசிக்க மனசு பதறுது
சின்ன சின்ன விஷயங்கள்லா நம் அது அறியாமே நம்ம பண்றது அது எந்த அளவுக்கு இது ஆதுனா
அது ஆ ரொம்ப இல்ல கடவுள் வந்தாரா எங்க தாத்தா வீட்டுக்கு அன்னைக்குதா போயிட்டு வந்தே நானு ஒரு மாரி நம் மனது ஒரு மாதிரியாவே இருந்தது போய் எங்க தாத்தா கிட்ட அழுதுட்டே வந்தே நா என்னனே தெர்ல தாத்தா கஷ்டமா இருக்கு எனக்கு மனசே இவருக்கு வேல இல் இல்ல ஒரு மாரியா இருக்குது உம்ப எங்க தாத்தா எங்க சித் சித்தப்பா போட்டோ ஒன்னா இருக்கு ரெண்டு பேர்டயுமே அவ்ளோ தர ஒரு மாரி அழுதுட்டு ஒரு மாறி எ பிள்ளைங்களுக்குல்லே நல்ல அப்படியே காதுகுத்து நடக்கணு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இதுவாவே போகுதுடி பஸ்ட்டு பஸ்ட்டு இவ்ரு எழுதி வாங்கினு வந்தாரு மாமனாரு அந்த பத்திரிகைக்கி நாள் குறிச்சு வாய்ங்னு வந்தாரு ஒரு மூணு நாளு இவரு என்ன பண்ணாறு சாமி அறையில அத வச்சுட்டு மஞ்சள் வச்சு வச்சிட்டு அது மேலே வெத்தி ஏத்தி வச்சு அவரு வத்திஷ்டான்ட வஷ்டாரு பத்தி ஸ்டாண்ட வச்ச உனே வத்தி ஸ்டாண்டு வந்து நெருப்பா உழுந்துருச்சு போல இருக்கு அது உழுந்து அந்த இடத்துல ஓட்டையாயிருச்சு கருகிடுச்சு ஒரு இடத் த்துல மட்டு ஒரு ரெண்டு இடத்துல அதுவே வந்து ஃபஸ்ட்டு அதுவே மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு
உம்
அதுல இருந்தே ஒண்ணு அது அப்புறமா வந்து கரெக்டா படைக்க போன அதுக்கு தா பாப்பா கீழ விழுந்து மூக்குல ரத்தோ வந்தது
ம் ம்
அதே மாதிரி வந்து நா பொடவ வாங்கிட்டு வந்தோன்ல அதைய அங்கே வச்சுட்டு வன்ட்டோ போய் திருப்பி வாங்கிட்டு வந்தோ பொடவய
ஓ ஓ ஓ
அ கார்த்திக்கு வேல போயிடுச்சு அது மண்டபம் ஸ்கெட்ச் பண்ணு வேல போயிடுச்சு
அது எல்லாமே ஒரு சனியனாலதா செரி இருந்தாலு செ ரி நா முடிச்சிர்ணு ச்சோ
எல்லா எது கஷ்ட வந்தா ஃபினிஷிங் எல்லா நல்லபடியா முடிஞ்ச்சிரு கவலப்படாத
அந்த மாரி இருந்தா பரவாயில்லடி அது எல்லாருக்குமே அந்த மாரி இருக்குமா
எல்லாருக்கு இப்டி தாண்டி இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி இதுவா இருக் போ ச்ச எதுக்கு பெருச்சாளியோ ஏதோ வந்துச்சு அடிச்சேன் கஷ்டப்பட்டு எம்மாடி பெருக்கிட்ருக்க வீட்ட எ அக்காவு இருந்துதா திடீருனு எதா ஒரு அமானுஷமா பேசுற மாரியே ஒரு ஃபீலிங்ல இருக்கா எங்கப் அதப்டிதா நா பேசுறா மாரி கேப்போ கொறயா பாரமா பேசினே இருக்குறதுனால அப்டியே நெஞ்சு வாரி வாரி போட்டுருச்சுடி எம்மா நெஞ்சுப்பா அப்டியே ஹாட்ல இப்போ அப்டே ஹாட் கீழ உழுந்த புடிச்சுன் வெள்ல ஓடிடு போல அப்டி இருக்கு
ஏன்டி நீ வேற ப்பா நீ வா
கீழ வந்து இவரு தோ அந்த வாய்க்கா பண்றவரு எதோ வந்திருக்காரா சைட்ல ரிப்பேர் பண்ண சொ யார் வந்திருக்காரா அந்த சாந்தி ஆண்டி ஃபோன் பண்ணாங்க கீழ கட தொறக்க வந்துருக்காங்களா
தோ இன்னோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிடும் கால்
நெறய விஷயமா இருக்க மாரி இருக்கு ஆனா எப்ப வந்த மாரி இருக்குது திடீர்னு சனி ஞாயிர் வந்துர்து மறுபடியு அடுத்த மண்டே
ஆ அதேதா செம வேகமா ஓடுது பத்தியா நாட்களு
ஓ
செரி தோ தோ வச்சுக்கலா பத்திரிக்க தோ வச்சுக்கலா பத்திரிக்கல்லான் இருந்துர்லான் வச்சுக
ம் ஹலோ கேக்குதா ஹலோ